சொல்லுங்க
நல்லா இருக்கீங்ளா ஆ கேக்குதுங்க காஃபி சாப்டாச்சுங்ளா
காஃபியா இல்ல சாப்புட்ல நீங்க
ஆ இல்லைங்க நானு சாப்புட்லேங்க இன்னைக்கு
அப்டியா சேரி சேரி போட்டே எனக்கு சா குடிக்க புடிக்கல அதனால வீட்ல இருக்கவங்ககிட்ட குடுத்துட்டு நா ஒக்காந்துருக்கே
செரி ஓகே ஓகேங்க நைட்டு என்ன டின்னரு
நைட்டுக்கு இட்லி இல்லாட்டி தோச தா பண்ணனு ம் மீன் கொழம்பு வச்சாங்க எங்களுக்கு
செரி செரி
அதுனால அதுக்கு இட்லி இல்வாட்டி தோச ஊத்திக்க வேண்டிதா
சேரி ஓகே ஓகே ஓகேங்க அப்றோ சொல்லுங்க நா வந்து வெங்காய சட்னிய அரைச்சட்ட தோசை ஊத்
வெங்காய சட்னியா வெங்காயத்த மட்டு வெச்சி அரைப்பீங்ளா
ஆமா
எக்ஸ்ட்ரா எதுவு போட மாட்டீங்ளா
போடுவே போடுவே இல்ல என் எண்ண ஊத்தி அதுல உளுந்து நெறயா போட்டு அப்றோ ரெண்டு ஓ அ ரெண்டு மூணு பல்லு பூண்டு போட்டு வர மொளகா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அப்புறமா பெரிய வெங்காயம் போட் டு அதையும் ஃப்ரை பண்ணிட்டு கொஞ்சோ புளி போடுவே உப் உப்பு சீரகோ அவ்ளோ தா ஆ வெள்ள உளுந்துதா ஆ வறுத்துருவே அதுலயே பூண்டு என்னது
தேங்கா போடுவீங்ளா
ஆ தேங்கா போட மாட்டே
ஓகே ஓகே ஓகே
அதுலயே பூண்டு வர மொளகா
வெங்காயோ புளி உப்பு சீரகோ போடுவீங்க
ஆமா சீரகோ சீரகோ வந்துட்டு எல்லா ஃப்ரை பண்ணி எடுத்த வரப்பு அரைக்க போம்போது போட்லா ஆ எந்த சட்னிக்குமே கொஞ்ச கல்லுப்பு போட்டீங்கன்னா டேஸ்டா இருக்குங்க
ஆ ஓகே இப்பதா கேள்விப்பட்றே வெங்காய சட்னி
வெங்காய சட்னியே இப்பதா கேள்வி பட்றீங்களா
ஆமா நா ஃபுல்லாவே தக்காளி சட்னி மட்டுதா பண்ணுவே
செரி செரி
ம் தக்காளி இல்லாட்டி தேங்கா சட்னி பண்ணுவே ஆனா தக்காளி சட்லுமே வெங்காய போட மாட்டே எனக்கு புடிக்காது அது ஒரு மாரி ஸ்மெல் அடிக்கு ஆ அரச்சிருவ வதக்குற மாரினா தக்கா வெங்காய போடுவே அரக்கிறதுக்கு வந்து நா தக்காளி வெங்காய போட மாட்டே தக்காளி மட்டு போட்டு அப்றோ எண்ணெயில அப்டியே கொஞ்ச நேரோ கொதிக்க வெச்சுருவே
எப்டி வெங்காய ஆ தக்காளிய மட்டு அரச்சிடுவீங்களா
ஆ தக்காளி மட்டு தக்காளி மட்ட ஒ மூணு டைப்பா பண்ணுவே ஒன்னு தக்காளி மட்டு அரச்சிட்டு ஆ கடுகு இதெல்லா என்ன த தாளிக்குவோல தாளிக்கு போட்டு இத ஊற்றிட்டு கொஞ்சோ மெளகாத்தூள் போட்டுருவே
ஆ ஆ
போம்போது இது ஒரு இதாகிடு
ஆ செரி செரி செரிங்க
ரெண்டாவது வந்து நா அரக்கிறப்பவே மெளகா வெச்சு அரச்சிக்குவே
ஆ ஓகே ஓகே
ஆ அது வந்து ரெண்டு மூணாவதா இந்த மாரி வதக்கி அரக்கிறது இந்த மாரி மூணு மட் பண்ணுவ வெங்காய தக்காளி சட்னி வந்து இந்த மாரி இப்பதா கேள்விப்பட்றே
ஆஹா வெங்காய சட்னி நானே அப்பப்பதா அரைப்பே கல்ல பருப்பு சட்னி செய்வே நல்லா இருக்கு
ம் ம்
கல்லா பருப்பு சட்னி செய்வீங்களா
புரியில
கல்ல பருப்பு சட்னி
கல்ல பருப்பு இல்ல இல்ல நா அதெல்லா பண்ண மாட்டே தொவையல் மட்டு பண்ணுவ கல்லப்பருப்பு தொவையல் இந்த மாரி ஆ சும்மா எண்ண ஊத்தாம வதக்கிட்டு அதுல பண்ணுவே ஆனா நா கல்ல பருப்பு பாத்தீங்கன்னா அரச்ச இல்ல ஃப்ரெண்டு வீட்ல வந்து சம்பால்ன்னனு சொல்லிட்டு நீங்க நீங்க சொன்னீங்கா அப்டியே தா பண்ணுவாங்க ஆனா அதுல தேங்கா போடுவாங்க
சேரி சேரி சேரி சேரிங்க
சூப்பரா இருக்கு அது அது காலேஜ் ஸ்கூல் படிக்கும் போது வெஜிடபிள் பிரியாணி ஏடுத்துட்டு வந்தாலே அது கொண்டு வந்துருவா ம் சாப்பாடுக்கு திருதோ இல்லியோ அந்த சட்னி தீர்ந்து போயிடு ம் அதுலயே ஒரு பாக்ஸ் நெறைய எடுத்துட்டு வருவா
ஆஹா செரி செரி
நாங்க லீவுக்கெல்லா அங்க போவோ பிரெண்ஸ் வீட்டுக்கு நாங்கல்லா பிரண்ட்ஸா சேந்து போவோ அப்ப அவங்க அம்மா எங்களுக்குன்னே அவ்ளோ செஞ்சு வெச்சிருப்பாங்க
ஆஹா செரி செரி ஓகே ஓகே ஓகே ஓகே
நா வெங்காய சட்டினி இன்னிக்கி செஞ்சு பாக்குறே நல்லா இருக்கானு
சேரி ஓகே ட்ரை
ம் நல்லெண்ண தான ஊத்துவீங்க
இல்ல நார்மலா இருக்குற நார்மல் எண்ணதா செரி செரிங்க
ம்
அப்ரோ நீங்க என்ன ரெசிபி செய்வீங்க மீன் கொழம்பு நீங்க வச்சீங்களா
இல்ல இல்ல அம்மா வச்சாங்க அம்மா தா மீன் குழம்பலாமே நா வச்சாலா சாப் கொஞ்சோ கூட எறக்க மாட்டாங்க நாக் கு நுணில கூட வைக்க மாட்டாங்க
ஓ செரி செரி அம்மா எப்டி வைப்பாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு
நான் எனக்கு எங்காச்சு வேலைக்கு வசமா போறாங்கன்னா எல்லாமே பண்ணி வச்சிருவாங்க எடுத்து தாலிக் சீனி ஊத்திரு கொழம்பு கொதிக்கு வரும்போது மீன தூக்கி போட்ருன்னு சொல்லிட்டு போய்டுவாங்க
ஆ ஹா எப்டி செய்வாங்க
அவங்க இந்த வெங்காய தக்காளி எல்லா கட் பண்ணி வச்சு குட்டி வெங்காயோ தா போடுவாங்க ஆ நல்லெண்ண தா யூஸ் பண்ணுவாங்க நல்லெண்ண போட்டு அந்த கரு க கறிவடகமா ஒண்ணு வச்சிருப்பாங்களே அ அது போ ஆ அது போட்டு வெங் வெங்காயோ தக்காளிலா நல்லா பேஸ்ட் ஆகுற வரைக்கு வதக்கிடுவாங்க அதனால எண்ண நல்லா மெதக்கு மேல அப்றோ இந்த புளி கரைச்சிட் ட்டு மிளகாதூள் மல்லித்தூள்லா போட்ருப்பாங்கல்ல அத போட் ட்டு நல் நெறைய போடுவாங்க அப்பதா கொழம்பு திக்கா வரும்ட்டு அவங்க புளியு ஜாஸ்தியா வப்பாங்க அம்மா இதெல்லா போட்டு கொதிஞ்சத்துக்கு அப்றோ தா மீன போட்டு அப்றோ மாங்கா போடுவாங்க
ஓ சேரி சேரி
அப்றோ எறக்குறப்ப ஒன்ஸ் வந்து திரும்பவு தாளிப்பு ஒன்னு வுட்டா ஏன்னா எண்ண மெதந்தா எனக்கு பிடிக்கு ரொம்ப
ஹ ஹ சேரி சேரி சேரி சேரி ஓ சேரி சேரி சேரி
அட்த்த நாளுக்கு இருக்கப்போ அது நல்லா திரும்ப சூடு பண்ணும் போது அது ரொம்ப நல்லா இருக்கு ஃபுல்லா ம் தேங்கா‌ அம்மா அரைச்சு ஊத் துவாங்க நேத்து இன்னைக்கு அரைக்கல டைம் ஆச்சுன்னு போயிட்டாங்க
இல்ல தேங்கா அரச்சி ஊத்துனா அடுத்த நாள் வருமா
ஆ தேங்கா அரச்சி ஊத்துனாலு நல் ஆ ரொம்ப நல்லாருக்கு நம்ம நைட்டு நைட்டும் ஒன்ஸ் சூடு பண்ணிக்கணு காலையிலயு சூடு பண்ணிக்கணு ம் அப் அப்டியே தூக்கி ஃப்ரி்ஜ்ல ஃப்ரிஜ்ல வைக்காம நம்ம என்னா சட்டில தா பண்ணுவோ ஓ க அது மண்பான இருக்குல்ல மண் சட்டி அதுலதாமே மீன் குழம்பெல்லா வப்பாங்க அதனாலே நல்லா இருக்கும் ம்
அப்றோ சொல்லுங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்னது மண் பான இல்ல இல்ல யூஸ் பண்ணது இல்ல ஒரு டைம் வாங்கிட்டு வந்தா அது எப்டி யூஸ் பண்ணது தெரியாம ஒடச்சிட்டே ரெண்டே நாள்ல அதனால அத யூஸ் பண்றது இல்ல
அது எனக்கு ரொம்ப புடிக்கு யூஸ் பண்றதுக்கு எங்க ஆ புளி கொழம்பு வத்த கொழம்பு மீன் கொழம்புக்கு மட்டு அந்த இது யூஸ் பண்ணிக்கிறது அந்த இது வந்து பானைல அந்த வதக்குறப்ப அந்த மண்ணோட வரும்போது கொழம்பே டேஸ்ட்டா இருக்கும்
செரி செரி செரி
அது நார்மல் பாத்திரத்துல வைக்கிறப்போ அந்த டேஸ்ட் வந்து வராது ம் அப்டின்னு நா நம்பிட்டு இருக்கே
சேரி சேரி சேரி இல்ல நார்மல் பாத்தரத்துலயே வரு இட்லிக்கு நல்லா இருக்கூ
கி எனக்கு நா வந்து எண்ணெயில வதக்குறப்ப அ அதோட சேர்த்து வதக்கிட்டு இருப்பேனா சோ எனக்கு இப்ப வந்து அது கொழம்பு வச்சாவே அதுலதா வைக்கிறது புளி கொழம்புமே நா அதுல தா வப்பே நா வச் வச்சன்ன அம்மா யூஸ் பண்ண மாட்டாங்க பட் எனக்கு அதுல யூஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும்
செரி செரி செரி ஓகே ஓகே அப்புறம் நீங்க என்ன ரெசிப்பீஸ் செய்வீங்க அம்மாவ விடுங்க நீங்க
நா கொழம்பு எல்லாமே வைப்பேன் மீன்கொழம்பு மட்டும் அம்மா அப்பாக்கு சைடு போய்டு அதே
ஹலோ
சிக்கன் பண்ணா கூட அது எங்க அம்மா சாப்பிட மாட்டாங்க
ஓ சிக்கன் செஞ்ஜா கூடவா
ஆமா அதுக்கும் வந்து ஏதாச்சும் கொற சொல்லிட்டு ஏ அப்புறம் அவுங்க ஒரு டிஷ் ஷ வந்து மாத்தி மசாலா எல்லாம் போட்டு அவங்க வச்சு இப்ப பாரு நல்லா இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க
ஆஹா
உம் நா வச்சா மட்டும் குடுக்க மாட்டாங்க
ஓ செரி செரி அப்ப நீங்க செய்யதுல என்னதான் நல்லா இருக்கும்
எதுவுமே அவங்க நல்லா சொல்ல மாட்டாங்க நல்லாவே இருந்தாலுமே அப்படி அமைதியா இருப்பாங்க சாப்பிட்டு ட்டு நல்லா இல்லன்னா அப்டி கொற சொல்லுவாங்க நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே அமைதியா இருப்பாங்க
செரி செரி செரி செரி
செஞ்சுங் போது பத்து தடவ கேட்பாங்க நல்லா இருந்ச்சா நல்லா இருந்துச்சா நல்லா இருந்துச்சா அப்டின்ட்டு
எல்லா அம்மாங்க அப்டிதான் அ
அதே மாரி சாதம் குலைஞ்சாலும் சரி நான் கொலைச்சிட்டேன்னா அவ்ளோ திட்டுவாங்க அவங்க கொலைச்சுட்டா அப்டியே அமைதியா தட்டுல போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க அவுங்க மூச்சே விட மாட்டாங்க
ஹ
அவுங்களுக்கு கொழச்சிட்டு அவ்வளோதான் ரொம்ப திட்டுவாங்க நாளா இப்டி சாப்டே மாட்டேன் அப்டி இப்டி சொல்லுவாங்க
உம் உம்
உம் அந்த மாரி பண்ணுவாங்க
செரி செரி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நான் வந்து சும்மா வீட்டுலதான் இருக்கேன்
ஓ
உம் நீங்க
நா ஹவுஸ் ஒய்
புரில அப்டியா ஓகே ஓகே
ம் ஆ
ம் கார்டனிங்ல்லாம் பண்றீங்ளா
கார்டனிங் எல்லாம் இருக்கு அதுவா வளர்ந்து கிடக்குது
அப்டியா செரி செரி
அ நானா வந்து அது எப்படின்னா செடிய வச்சிருவோம் தண்ணியும் ஊத்துவோம் ஒரமும் போடுவோம் அது ஒவ்வொரு டைம் வருமும் வரு ஒவ்வொரு டைம் வராது அதனால கண்டுக்காமையே இருக்கிறதுனால இப்ப நல்லா வளர்ந்து கிடக்குது எல்லாமே நல்லா வளர்ந்து கிடக்குது
பாத்து பாத்து தண்ணி ஊ
ஆ எப்படா வளரும் என்ன ஓ அப்டிங்கிற மாரி நின்னா அப்ப எல்லாம் வளந்திருக்காது இப்ப மட்டும் நல்லா வளந்து நிக்கும்
ஆமா ஆமா
அதுவா அது சந்த நேரோ அதுதா இது வாழ கொலையே விடுலே பக்கத்து வீட்லல தா விடுது அப்டின்னு சொல்லிட்டு அதைப் பத்தியே நாங் கண்டுக்கவே மாட்டோ ஒரு ரெண்டு மூணு மாசோ எங்களுக்கே தெரியாது பாத்தா அது வளந்து கீழ விழுந்து கெடக்கறத பாத்தது என்ன தார்தாரா விழுந்து கிடக்குது அப்டினு பாத்தா அட வாழக்கொல உட்ருக்குது அப்டின்னு அ அப்பதா தெரியு எங்களுக்கு அந்த மாரிதா நடக்குது இப்போ இந்த சாமிக்கு இந்த பூ வைப்பாங்கள்ல்ல
என்ன பூ
பூ வப்பாங்கள சாமி பூவு ஆ அருளிப்பூ அந்த செடிய எல்லா பக்கோ வச்சு எல்லா நா பாத்திருக்கே நறைய பேரு அது வச்சாவே வந்துருது எனக் வரவே இல்ல அந்த பூவு ந நா வாங்கன ஆக்சுவலி வாங்கன வாங்கி வச்சது அது அ மொத்தமாவே அஞ்சு எல தா இருந்துச்சு அப்பறோ நஷ் ஸ்டாடிங் அதைய வந்து எடுத்து பொதச்சு வச்ச ப்போ மறுபடிய ஒரு மூணு எல எட்டுச்சு மொத்தமா எட்டு எல அதுக்கப்புறோ மறுபுடியு வளரவே இல்ல அடப்போ அப்டின்னு சொல்லிட்டு வந்துட்ட இன்னைக்குதா ஒரு மூணு மாசோ என்னாச்சு இன்னைக்குதா போய் பாக்கற ஒரு பதினஞ்சுகா இருவது எல இருக்கு மூணு பூ
ஓ சூப்பர் சூப்பர் அது பாக்குறமே சந்தோஷோ நம்ம வச்சு ஒரு பூ வந்துட்டேன் சொல்லிட் டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு
அது நா நெனைக்கவே இல்ல பூ வரு அப்டின் சொல்லிட்டு மூணு மூணு பூ கரெக்டா வந்திருக்குது
ஓகே ஓகே ஓகே ஓகே
அத அதை கண்டுகிட்டாதா அவ அவ அது வரதே இல்ல கண்டகாம இந்தா அதெல்லா வருது
ம் தேஜஸ் நா பண்ட்டுமா
ஆ சேரி ஓகே
ஆ சேரி